எவ்ளோ கேட்டுகிட்டுக
ஆ கேக்குதுமா
செரிங்க தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோமா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்காங்க தோழி செரிங்க தோழி இப்போ ம் சாப்டாங்க தோழி நீங்க
ஆ முடிச்சுட்டோமா
சேரி ஓகேங்க தோழி இப்ப வந்து நம்ம பயணோ வந்து மேற்கொண்டிருப்போ இல்லங்ளா இப்ப வந்து மலைப்ப பிரதேசம் போயிருப்போ ஒரு சின்ன நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஏனா நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்குற ஒரு மலை பிரச பிரதேசம் அந்த மாரி போயிருப்போ இல்லனா நீர்நிலைகள் பகுதி கடல் பகுதிக்கு போயிருப்போ அந்த மாரி நீங்க தூர பயணம் எங்கேயாவது மேற்கொண்டத பத்தி அனுபவங்கள் சொல்லுங்க தோழி
தூர பயணோன்னா அதெல்லா எதுவும் இல்ல மா கிட் பக்கத்து ஸ்டேட்டுக்கு தான் போயிரு கோ இந்த மகாபலிபுரம் இந்த சென்னை பீச்சு இந்த மாதிரி தா வந்திருக்கோ நல்ல பேங்ளூர் போயிருக்கோ ஆ ரொம்ப தூரல்லா எங்கயு டிராவல் பண்ணது கெடையாது அடிக்கடிக்கு திருமலா போவோ சாமி தரிஷனத்துக்கு மட்டும் தா போவோ நாங்க ஆ பேங்ளூர்ல தங்கச்சி இருக் கா அதனால தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோ மத்தபடி டூரா பிளான் பண்ணி அப் பிடி போறதெல்லா எதுவு கெடையாது
செரிங்க தோழி அத பத்தி இப்ப நீங்க அங்க போவும்போது அங்க வந்துட்டு எதாவது ஒரு இடத்துக்கு உங்க தங்கச்சியோட சுற்றுலா போலாம் அப்டின் சொல்லிட்டு அந்த உள்ளூர்லயே வந்து எங்கயாவது பயணம் மேற்
அப்டியே கேப் பாங்க நம்ம வந்து இருக்கிறது இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து சேந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியான நேரமா இருக் அதனால முடிஞ்ச அளவு க்கு நம்ம சேந்து இருக்கிற நிம்மதியா ஒரு வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்போ அங்க போவாங்க அப் அவுங்க இந்தியா வந்தாங்கன்னா அவுங்க வந்து ஒரு பத்து நாள் கலந்துருப்போ அவ்வளோதான்மா நாங்க அதனால முவாக நாங்க ஆ சேர்ந்திருக்கதா நாங்க விருப்பப்படுவோ ஆ மத்தபடி வேற எங்கயு போனதெல்லா கெடையா து சின்ன சின்னதா அங்க மால் போவோ இப்ப சிட்டி என்னா அது மட்டும் தானே இருக்கு மால் போறது இந்த மாதிரிதான் போவோமே தவிர எங்கயு போனது கெடையாது நீங்க அந்த மாதிரி எங்கேயாவது போயிருக்கீங்ளா
ஆ நான் போயிருக்கேன்ங்க தோழி நான் வந்துட்டு நெறைய இடங்கள் வந்து பயணம் செஞ்சிருக்கே இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல எல்லா சின்ன வயசுல இருந்த ஒரு இளம் பருவம் வேலைக்கு போற வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா நான் எங்கயு போமாட்ட தோழிகள் கூடையும் வந்து போற பழக்க ம் அந்த மாதிரி எல்லாம் கெடையாது அ எங்க வீட்லயு அதல்லா மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்துல இப்போ சமீபத்துல எனக்கு திருமணம் ஆச் சு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணமானதுக்கு அப் பறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் நல்லா நெறைய இடத்துக்கு வந்து நா போயிட்டே ஏன்னா வந்து என் கணவர் தான் வந்துட்டு என்ன கூட்டிட்டு போவாரு அவருமே வந்துட்டு ரொம் ப இந்த மாதிரி நேச்சர் இயற்கை அந்த மாரி புடிக்கும் அவருக்கு போறது ஏன்னா வந்துட்டு அவரு வந்து தொழில் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கு அப்டிங்கிறதுக்காக வந்துட்டு என்ன இந்த மாரி வெளியில கூட்டிட்டு போவாரு ஆ வெளில போம்போது பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாரி பிளான் எல்லா பண்ணி போமாட்டோ இத்தன நாள் தங்குறோம் அப்படிங்கிற மாரிலா பிளான் எல்லாம் கெடையாது சும்மா இருசக்கர வாகனங்கள் அவரோட இருசக்கர வாகனமே எடுத்துட்டு நாங்க வந்து ஹில்ஸ் ஏருவோம் அந்த மாதிரியான ஹில்ஸ் ஸ்டேஷ் அதெல்லாம் போறதுக்கு வந்து அதுலையும் நம்ம வந்து எ தோ ஒண்ணு நம்ம பேசிட்டு போவோம் சில சமயம் வந்து அந்த இயற்கை வந்து ரசிச்சுட்டு போவோம் பனிப்பொழிவு அந்த மேகங்கள் வந்து அந்த மலைக்கு இடையில இருக் றது அதெல்லாமே பாக்குறது நமக்கு கொஞ்சம் இதா இருக்கும் இல்லைங்ளா அ அந்த அந்த மாதிரி வந்து நாங்க சுற்றுலா போனது உண்டு இப்ப வந்து நாங்க இருக்கக்கூடிய எடத் துல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு மலைப்பகுதி வந்து இருக் கு அதுனால ஒரு ப்ராப்ளம் பட்ட மலைப்பகுதி தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஒரு சுற்றுலா பயணிகளுமே வரவாங்க நாங்க இருக்கக்கூடிய எடத்துல இருக்கிறவுங்க கூட எல்லா ருமே வந்து அங்கதா போவாங்க கொஞ்ச வெளிய எங்கயாவது போனு அப்டின்னா
கே முன்னாடியே எதுவு பிளான் பண்ண மாட்டோன்னு சொல்றீங்களா ஒரு வேளை அ நை ட்ல தங்கணு அப்டினு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எட தேவ அப்டின்னு இருக்கோ இல்லயா இப்ப பாத்தீங்கன்னா நெறைய பேர் கூகுள தா நம்புறாங்க பட் ஆனா கூகுள் ரிவ்யூ வந்து எல்லாமே காசு குடுத்துதா ரிவ்யூ குடுக்குறாங்க நம்ம அதையு ஏதோ நம்பி ஒரு எடத்துக்கு போறதுக்கு முடியமாட்டேது ஆ ஒ ரு நல்ல ஹோட்டலோ எங்கேயாவது நம்ம அ நைட் தங்கணு அப்டினா எது சேஃப்டினு எப்டி தெரியற து
அது வந்து பாத்தீங்கன்னா தோழி இப்போ இப்ப நாங்க போற எடம் வந்து ஒரு கூகுள் ரிவியூ பாத்துட்டோ அந்த மாரி போ மாட்டோ எப்பவுமே நாங்க வந்து அந்த மாரி போனது கெடையாது நாங்க வந்து எப்புடி சொல்றது இந்த காற்றோட காற்றாதா நாங்க வந்து பயணிக்கெறது எங்க பயணம் வந்து அந்த காத்
கிட்ட போயிட்டு வந்தா ஆ கிட்ட கி ட்ட போயி இப்ப நைட் வ உடனே வீடு திரும்புறோனா அது வேற இப்போ நீங்க ஒரு தெரியாத ஊருக்கு போறீங்க அங்க வந்து எப் பிடி என்ன அந்த மாரி சொல்றானானு
அதுதாங்க தோழி அதுவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்க போ போறோ எங்க தமிழ்நாட்டுக்குள்ளதா வந்து சுத்த போறோ அந்த மாரி ஒரு நி கழ்வுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க முன்கூட்டியே இங்கதா தங்க போறோ நாங்க தங்கற வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தா அதிகபட்ச ஒரே ஒரு நாள் சனிக்கெழம போவோ ஞாயிதுக்கெழம தங்குவோ வந்து இப்போ ஞாயிற்றுக்கெழமை இ நைட்டே வந்து வந்துருவோ ஏன்னா திங்ககெழம இவரு வந்து இது பண்ணனும் சோ அந்த மாதிரி அதையு மேனேஜ் பண்ணி இதையும் மேனேஜ் பண்ணாதான் வந்து நம்ம வந்து நம்மளோட சம்பாத்தியமு வந்து இருக்கு அந்த அளவுக்கு நம்ம அது செலவு பண்ணி நம்ம ஊரையும் வந்து சுற்ற முடியும் இல்லைங்களா அந்த மாரி சமயத்துல வந்துட்டு ஆ நம்ம இங்கதா போறோம்னு பிளான் கெடையாது நாங்க அப்டியே வண்டிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புற ஒரு சிக்னல்லயோ எதுலயாவது நிப்பாட்டுவாரு நிப்பாட்டிட்டு நம்ம எங்கப் போலாம்ப்டிம் பாரு அ சொல்லுவன் இங்க போலா இல்ல இங்க போலா ஏற்கனவே இங்க போயிட்டு வந்தாச்சு வேற எடத்துக்கு போலாம் அப்டின்னு சேரினு போவோ போயிட்டு போற வழியிலே வந்துட்டு சேரி எங்களால முடியல இதுக்கு மேலே வந்து போமுடியல இல்ல நாங்க போவேண்டிய எ எடத் த வந்து அடைஞ்சிருவோ அது வந்து நைட் பன்னெண்டு மணி ஆனாலு செரி ஒரு மணி ஆனாலு செரி ரெண்டு மணி ஆ னாலு சரி ஏ நாங்க இருவரு தா போறோ அப்டிங்கும் போது நா எனக்கு வந்து அவரோட சூழ்நிலைய நா புரிஞ்சுக்குவே என்னோட சூழ்நிலை அவர் புரிஞ்சுக்வார் அந்த மாரிதா போயிட்ருப்போ பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி பொறுத்துருந்து போய்க்குவோ போயிட்டு வந்துட்டு ஒரு எடத்துல வந்து ஸ்டே இருக்கு இல்ல காட்டேஜ் இருக்கு நாங்க லார்ஜ் அந்த மாரி போக மாட்டோ எப்பவுமே வந்து அந்த மாரி போ மாட்டோ ஸ்டே இருக்கு டூரிஸ் பாட்ங்கனால எப்பவுமே எல்லா எடத்துலயும் டூரிஸ்பாட் ங்கறனால அங்க வந்து நம்மள ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பாக்க மாட்டாங்க அ சோ அதனால வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு என்னோட நெத்திலயு குங்குமம் இருக்கு சோ அந்த மாரி இருககனால அது எல்லாமே பாத்துதா இது பண்ணுவாங்க சொல்லிருவோ இந்த மாரி கப்பில்ஸ்லதா வந்து ஸ்டே பண்ண போறோ அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களு கேப்பாங்க கப்பிள்ஸா இல்ல ஃப்ரண்ட்ஸ் ஸா என்ன ஏதுன் ஏன்னா அதுக்கேத்த மாரிதா பேக்கேஜ் வந்து குடுக்க முடியு அப்டிங்கறதுக்காக இல்ல ரெண்டே ரெண்டு பேரு கப் பிள்ஸ் மட்டுந்தா அப்டின்னு தெளிவா சொல்லிட்டோ அப்டின்னா அதுக்கேத்த மாரி அவுங்க அதிகபட்சோ வந்து பாத்தீங்கன்னா சீசன் இல்லாத டைம் நீங்க போனீங்கன்னா ஆயரூவாகுள்ளயே ரூம் கெடைச்சிரு
ஆமா ஆமா ஆமா அதுவு கரெக்ட்டுதா
மொத்தோ ஆயிர்ரூபாய்க்குள்ளயே ஆமா அதுல நீங்க பேரம் பேசணுன்னாலு பேரம் பேசலா
இதாங்க இப்பதா புதுசா கல்யாண ஆயிருக்குன்னா நீங்க எப்போ வேண்ணாலு பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தா பசங்களோ இந்த மாரி யாராவது இருக் இருக்காங்கன்னா ஐயோ அவுங்களுக்கு விடுமுறை நேரத்துல இந்த கா ஸ்கூலு இந்த மே அவுங்களுக்கு லீவ் விட்ற நேரத் துல மட்டுந்தா நம்ளால போவ முடியு அந்த மாரி நேரத்துல நறைய பேரு வருவாங்க கூட்ட அதிகமாருக்கோ அந்த மாரி எதுவு இல்லாம இப்ப நீங்க நெனச்ச நேரத் துல இப்ப ரெண்டு நாள் ரிலாக்சேஷன்க்காக நீங்க அ கண்டிப்பா எப்போ வேண்ணாலு நீங்க போயிட்டு வந்துட்டேருக்லா
ஆமாங்க ஏனா வந்துட்டு ஏனா வந்துட்டு பாத்தீங்கனா இப்ப நம்ப ஒரு கமிட்மெண்ட் இல்ல அது மட்டுமில்லாம ஒரு சற்பத் த்தி ஒருத்தர் இன்னொரு குடும்பத்தல இருந்து ரெண்டு பேரு வந்துருப்பாங்கும்போது ஒருத்தர் பத்தி ஒருத்தக ஒருத்தர் வந்து தனியா ஒரு பேசி பழகனாதா வந்து தெரியு இல்லைங்ளா அவருக்கு என்ன பிடிக்கு எனக்கு என்ன பிடிக்கு எனக்கு எது புடிக்காது அப்டிங்க மாரி சோ நமக்கு அந்த ஃபேமில இருந்து கொஞ்சோ டிஸ்டன்ஸ் தேவைதா படு இல்லைங்ளா
ஆமா ஆமா மா இப்ப இருக்கிறதுல வீட்ல இருந்தா மட்டு என்னமா பண்ண போறோ எல்லாரு போன நோண்டிட்டே தா உக்காந்துட் ருக்காங்க அ இப் இப்டி வெளியே போறதுனால கொஞ்சோ பேசறதுக்கு நம்ளுக்கு நேரோ கெடைக்குது வீட்ல இந்தா எல்லாருமே போன மட்டுந்தாம நோண்டிட் இருக்காங்க யாரோ ஒருத்தர் கூட ஒருத் தர் பேசுறதோ இதெல்லா ரொம்போ குறைவாருக்கு இப்ப நீங்க சொல்ற மாரி எ எ ரெண்டு பேரு தனியா வண்டில போறீங்க அப்ப யாரோ எ போன நோண்டிட் இருக்க முடியாது இல்லையா அவரு வண்டி ஓட் டுவாரு நீங்க வந்து அவருக்கு தொணையா நீங்க பேசிட்டு வருவீங்க நீங்க தனியா போன் நோண்ட மாட்டீங்கல்லியா அந்த மாரி பேசுற்துக்கான நேரோ நம்ளுக் அதிகமா க டைக்குது
கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சரியா சொன்னீங்க ஏன்னா வந்துட்டு வீட்ல இருக்கும் போது அவரும் செரி ஆனா அவரு வந்து போன் யூஸ் பண்ட்டேதா இருப்பாரு நமக்கு அவர் மூஞ்சிய பாத்தாலே என்னடா இது ஃபோன் நோண்டிட்ருக்காரு அப்ப நம்ப என்ன பன்னுவோ நம்ப அவர் மூஞ்சியேவா பாத்துட்ருக்க முடியு நம்போ உடனே எடுத்து நம்ப ஃபோன் நோண்டுவோ எதுவுமே இல்லைனாலு நம்ம நோண் மைதே இதே வந்து நம்போ வெளியில போறோ ஒரு ஒரு டவர் இல்லாத எடத்துக்கு போறோ ஒரு மலை பிரதேசமா போறோனா அந்த மாதிரி அனுபவமா எங்குளுக்கு இருக்கு எ பொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எங்களோட ஹனிமூன் டைமு எல்லாரு ஒவ்வொரு எடத்துக்கு போங்க போங்கன்னாங்க எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு கண்ணு தெரில ஒண்ணமே புரில செரி நம் போவோ குத்துமதிப்பான் சொல்லிட்டு போனோ ஆ யூடூப்ல தா ஒரு வீடியோ பாத்துட்டு செரி இந்த எடத்துக் போலா அப்டின் சொல்லிட்டு போனோ அங்கியே ஸ்டே முன்னாடியே நாங்க ஏங்க இத்தன் நாள் நாங்க சுத்தனதுல ஃபஸ்ட்டு டைம் ஹனிமூனுக்கு தா வந்துட்டு நாங்க ஃபோன் பண்ணி ஸ்டே வந்து எங்ளுக்கு புக் பண்ணி நாங்க போனது அப்போ சேரினு புக் பண்ணி போம்போது அடுத்த நாள் வந்து பாத்தீங்னா வேலன்டைன்ஸ் டே நாங்க போனது பதிமூணாந்தேதி அந்த மாரி போம்போது திருமணமாயி அப்பதா ஒரு ஒரு வாரம் ஆறாந்தேதி திருமணம் ஆச்சு ஒரு ஒரு வார இருந்தது சேரி போயிட்டோ இப்ப வந்துட்டு யாருமே கிடையாது நாங்க மட்டுந்தா அங்க கெஸ்டுன் சொல்லி ஸ்டே பண்றக்கே இங்க எடோ வந்து அவ் அவ்ளோ ஒரு அருமையான எடோ எப்டினா ஒரு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்னா மல மலைகள் எல்லா இருக்கு செடிகள் எல்லாமே இருக்கு நாங்க வந்து கொஞ்சோ தள்ளி வந்து ஒக்காந்துட்ருக்கோ ஒரு ஸ்டூல் மாரி போட்ருக்காங்க ஒக்காந்துட்ருக்கோ அந்த எடத்துல யாருமே இல்ல நானு ஏ கணவரு மட்டு பேசி யிசிர்க்கோ பயங்க வந்து பாத்தீங்கனா கரெக்டா ஒரு அஞ்சர மண் நேரோ அந்த இருட்ற நேரோ நானு என் கணவரும் அடுத்து வாழ்க்கையில என்ன பண்ண போறது இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேந்தாச்சு அடுத்து நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோ அப்டிங்கறத பத்தி பேசிட்ருந்தோ அது அந்த நினைவு வந்து இப்பவு இல்ல அது எனக்கு சில சமயோ எங்ளுக்கூட சண்ட வந்தாலுமே எனக்கு அத்தா வந்த்ட்டு ஞாபகோ வரும் ச்சா இப்டி எல்லா அன்னிக்கு போய்ட்டு வந்தோமே அந்த அது வந்து யாருமே ரீக்கிரியேட் பண்ண முடியாது அந்த மாரி ஒரு சூழ்நில அருமையான ஒரு இதா இருந்துதுங்க அது
அதா அதுதா அதுக்க கண்டிப்பா இந்த மாரி ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயங்க இருந்தா தா ஒ ஏதாவ்து ஒரு சின்ன சின்ன சண்ட வந்தாலுமே அது பெருசா தெரியாது கண்டிப்பா எல்லாரு வாழ்க்கிலயு சண்ட வந்துதாமா இருக் க்கும் அதவே விஃவ்வில்ஸ் ஃபீல் பண்றது இந்த சந்தோஷமான மெமரிஸ் மறுபடியும் நம்மளுக்கு ஞாபகோ வரும்போது மட்டுதா அந்த ஆ தப்போ இல்ல சண்டையோ எதுவுமே பெருசா தெரியாது
கண்டிப்பாங்க ஆமா ஆ இப்ப அத மட் மட்டும் இல்ல இப்போ ரெண்டு வாரோக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அந்த மாரி வந்ததுக்கு அப்றோ கூட அவரு அத்தா சொன்னாரு செரி நா வேணா உன்ன இங்க கூட்டிட்டு போறே அப்டின்னு சொல்லி ஒரு மல ப்ரதேசோ தா எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கற்து நூறு கிலோமீட்டர் வரு ஆ ஒரு மூணு மணி நேரோ ட்ராவலு சேரின்னு சொல்லி அதே மாரி அந்த சண்டைல்லா முடிஞ்சு நார்மல் ஆனாலுமே நா வந்து ஞாஜீக்கெழம ஞாபகோ வச்சு கூப்ட்டே இந்த மாரி சனிக்கெழம அவர் வேலைய முடிச்சுட்டு சரி இப்டி சண்ட போட்டமே அன்னிக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த அவரு மூஞ்சுலே பாக்கும் போது தெரிஞ்சுருமே டயட்னஸ் இருந்தாலு பட் இருந்தாலு வந்து என்ன கூட்டிட்டு போனாரு அப்டி என்ன சமாதானப்படுத்துன்னா எங்க கூட்டிட்டு போனு அவருக்கு நல்லா தெரியு அந்த மாரி ஒரு இதுங்க
னவ் சண்டையே இல்லன்னாலு நல்லாவும் இருக்காது வாழ்க்க சின்ன சின்ன சண்டைகள் இருந்தா மட்டும்தா அதுக்கு அடுத்த அன்பு வளர்றதுக்கு அதுவு ஒரு காரணோ தா நம்ம சண்ட போட்டாதா அதுவு வளரு உம்
கா தல் சேரிங்க தோழி குடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா பேசலாங்க தோழி
நன்றிமா நன்றி
நன்றிங்க தோழி நன்றி